காலை நண்பா
வணக்கம் வணக்கம், காலை வணக்கம் நண்பா,
ம் ஆ சேரி சேரி நண்பா வீட்ல என்ன பண்றாங்க நல்லா இருக்கீங்ளா
எல்லாரு நல்லா இருக்கோ நண்பா வீட்ல எல்லாரு சும்மாதா நண்பா படம் பாத்துட்டு இரு கோ, நீங்க என்ன பண்றீங்க
நா என்ன நண்பா பண்றது சும்மாதா இருக்கே நண்பா மழ பெய்துங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அப்பா வேலைக்கு போயிருக்காருங்க
ஓகே நண்பா
சேரி சேரி நண்பா, வீட்ல இன்னைக்கு என்ன சிறப்பான உணவு நண்பா
சிறப்புலா ஒண்ணு இல்ல நண்பா முட்டை போட்டு பிரியாணி நண்பா
நல்லது நல்லது நண்பா ஏ உடம்புக்கு சத்தானதா எடுத்துக்கங்க இன்றைய பொழுது உங்களுக்கு சிறப்பா அமையு நண்பா
ஓகே நண்பா அங்க என்ன சமையல் நண்பா
இங்க காய்கறிகள் எல்லா போட்டு கேரட்டு பீன்ஸு அப்பறோ சோயா இதெல்லா போட்டுங்க ஒரு காய்கறி சாப்பாடு வச்சிருக்காங்க
சூப்பர் நண்பா ஹெல்தி நண்பா
ஆமா ஆமா நண்பா ஹெல்திதா நண்பா அப்பறோ வீட்டுல யார் யாருலா இருக்காங்க நண்பா சொல்லுங்க நண்பா ஆனா
ஞாயித்துக்கெழமை நாளனாலே நான்வெஜ் எடுத்தாதா நண்பா ஒரு சந்தோஷம் நண்பா
ஆமா நண்பா ஞாயித்துக்கெழமை ஞாயிறு ஞாயித்துக்கெழமைன்னு வைக்காம அந்த நாள பாத்தீங்கனா கறி நாள்ன்னு வச்சுக்கலா நண்பா கறி எடுத்தமா கரைச்சு குடிச்சமானு இருக்கணு நண்பா
ஆமா நண்பா அப்டிதா நண்பா இருந்துருக்கணு இப்ப ஒன்னு
இருக்கணு நண்பா என்ன நண்பா பண்றது காலநிலை சூழ்நிலை எல்லா மாறிடு ச்சு நண்பா அதனால ஒன்னு பண்ண முடியலீங்க
ஆ ஆமாங்க நண்பா சேரி நண்பா வெளியே எங்கயு போலைங்களா
இல்ல நண்பா நம்ம வெளியே போறதே கொஞ்சோ தவிர்த்துட்டமுங்க ஒரு ஆறு ஆறு இல்லைங்க ஒரு ஒரு வருடங்களாவே வெளிய எங்கயு போறது இல்லைங்க
ஏ நண்பா ஊர்ல ஆறு எல்லா இருக்கா நண்பா
ஊர்ல ஆறு இருக்குதுங்க இப்ப ஆழியா ஆழியா இல்ல ஆழியா இல்ல டேம்ல இருந்து பாத்தீங்கனா தண்ணிங்க எல்லா தொறந்து விட்டாந்தாங்க இங்க எங்க ஊர்ல இருக்க ஆத்துலைலா தண்ணி வருங்க இல்லைன்னா வறண்டுதாங்க இருக்கு
இப்ப நீங்க ஆத்துலிலா போய் குளிப்பீங்களா
இல்லைங்க நம்ம அந்த மாரி ஆத்துக்கெல்லா போய் குளிக்கிறது இல்லைங்க ஏன்னா எப்ப எது வோணா நடக்கலாங்க ஆ வாய் க்காலுக்கு எல்லா போவங்க, அது ஆத்து பக்கம்லா அதிகமா போறது இல்லைங்க ஏன்னா நெறைய முதலையு இருக்குங்க திடீனு ஏதாவ்து சூளல் சூழல் இருக்குன்னு சொல்லுவாங்க திடீர்னு ஏதாவ்து ஒரு போதக்குழி கிதக்குழி ஏதாவ்து இருந்ததுன்னாங்க அதுல ஏதாவ்து நம்ம நேரோ நல்ல இல்லை நாங்க ஆ சொல்லுங்க
நீ நீச்சல் நீச்சல்ல்லா தெரியுங்களா உங்களுக்கு
ஆ தெரியுங்க ஆ இப்போ எனக்கு சின்ன வய் சுலே இருந்தே பாத்தீங்கன்னா நமக்கு கடப்பாற நீச்சல்ங்கிறது வந்து ஒரு நல்ல நீச்சலா சொல்லி குடுத்துருக்காங்க நம்ம அதை கத்து பேச்சிருக்கமுங்க உங்களுக்கெல்லா தெரியுங்களா நீச்சலு
எனக்கு அந்த கடப்பாற தெரியுங்க அது வந்து கத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க இப்ப நம்ம மத்தவங்கள காப் இல்லைங்க ஆமாங்க ம் எ ஒண்ணு இல்லைங்க இப்ப மத்தவங்கள காப்பாத்துறவுக்கு இல்லைனாலு நம்மள நம்மளே காப்பாத்தக்கிறதுக்காக அது கண்டிப்பா வேணுங்க இருந்தாலு குடும்பத்தையு காப்பாத்துறக்காக கத்துக்கணுங்க
இப்ப நா எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா மனைவி கொழந்தைக எல்லா இருக்கிறாங்க இப்ப அவுங்கள கூட்டிட்டு ஒரு ஆத் துக்கு கீத்துக்கு போனுனாலு சும்மா அவுங்களுக்கு ஏதாச்சு ஒரு ஹெல்ப்ன்னாலு நம்மத கடப்பா நீச்சல் போட்டு காப்பாத்தலாமுள்ளங்க அது கரெக்ட்டு தாங்க நா அப்பவே நா சின்ன வய்சுலயே கத்துட்டேங்க அந்த நீச்சல
நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க இந்த மாரி சிறு வய்சுலயே கத்துக்கறதெல்லா யாரா ஒன்னு ரெண்டு பேர் தாங்க கத்துக்குறாங்க
இல்லைங்க எங்க அப்பாவுக்கு வந்து கெணத்துல குதுக் குளிக்கிறது அவுங்க அப்பா வந்து ஏ எட்டு வயசுல இருந்தே வேலைக்கு போறாங்க அப்ப எல்லா காடு தோப்பு அப்ப அப்டிதாங்க வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க அப்ப அவ்ரு பாத்தீங்கன்னா நல்லா நீச்சல் அடிப்பாருங்க அப்ப அவ்ரு சொல்லி குடுத்தது தாங்க சின்ன வய்சுலேயே
பரவாயில்லீங்க பரவாயில்லீங்க நல்லது நல்ல தந்தை ஆ வ வளர்ப்பு நல்ல வளப்பா இருக்குதுங்க கண்டிப்பா நீங்களு நல்லா தா இதாவு இருப்பீங்க நீங்களு ஒரு தந்தையா வந்திருப்பீங்க தந்தையா இருந்து ஒரு கொழந்தை வளத்தோன்ன நல்ல நல்லதை சொல்லி வளங்க
ஆமாங்க என் பையனுக்கு நா சொல்லிக் குடுக்கணு இப்பவே ஒன்ற வயசு ஆச்சுங்க இப்பவே எப்ப போலா எப்ப போலான்னு கேப்பானுங்க பையெ
செர் செரிங்க
நா கடப்பாற நீச்சல் வேணா உனக்கு அந்த ஸ்டோன் நீச்சல் சொல்லித்தரே கல் நீச்சல் சொல்லித்தரேல்லா சொல்லியிருக்கேனுங்க
செரி செரிங்க நல்லது நல்லதுங்க ஆ உங்க பையன வந்து நல்ல முறையா வளத்துங்க நல்லதே சொல்லி குடுங்க நல்லதே நடக்குங்க ஆமாங்க இப்ப இருக்க குழந்தைகல்லா பாத்தீங்கன்னா எல்லா கைப்பேசி கை பேசின்னுட்ருப்பாங்க அந்த கைபேசி கேக்கு போது கையிலயே போட்டீங்கன்னா அது அத கேக்க மாட்டாங்க
இப்ப நல்லது மட்டு சொல்ல கூடாதுங்க கெட்டது சொல்லி குடுக்கணுங்க கெட்டது மீன்ஸ்ஸு இப்டி இப்டி இப்ப ஒரு கரண்டே இருக்குனாலு தொட்டா என்ன ஆகும் தீயே இருக்குனாலு தொட்டா என்ன ஆகு இப்ப அந்த நல்லதா மட்டு சொல்ல கூடாதுங்க இப்ப ஒருங்க ஒரு தீ தீ இப்ப ஒரு நீங்க ஒரு வத்தி பெட்டி எடுத்து நீங்க பத்த வச்சீங்கனா இத இப்டி பத்த வச்சோம்னா இது நல்ல ஒலி கெடைக்கு இத வச்சு இப்டி பத்த வைக்கலாம்னு சொல்லக் கூடாதுங்க அதே வ வத்தி குச்சி எடுத்து நீங்க ஒரு ஓல மேல போட்டா என்ன ஆகு ஒரு வீட்டு மேல போட்டா என்ன ஆகு ஒரு சிலிண்ரு மேல போட்டா என்ன ஆகு அது மாரி ஒரு சாரீ சேரீல பத்த வச்சா என்ன ஆகும் ஒ கையில வச் ச்சா என்ன ஆகு பெட்ரோல் மேல வச்சா என்ன ஆகு அது மாரிலா சொல்லி குடுத்து வளத்தணுங்க
அதாது பாத்தீங்கன்னா இது வந்து கொழந்தைங்களுக்கு வந்து புரிஞ்சக்கூடிய தன்மை வந்து ஒரு ஒரு மூணு நாலு வயசு ஆனதுக்குப்புறதா வரு இப்ப இருக்க காலகட்டத்துல வந்துங்க அது வந்து எப்டி பண்ணா எப் டி இருக்குன்னு ஒரு நம்ம ச ஒரு முறை பண்ணி காட்னாதாங்க அவங்களுக்கு தெரியுங்க
இல்லைங்க பண்ணிக்காட்டுனா தெரியங்க இப்பெல்லா நம்ளுக்கு தாங்க டெக்னாலஜி வந்துருச்சு இல்லங்க மொபைல் இந்த கைபேசி இருக்குதுல்லங்க அதுல வீடியோ எல்லா காட்டலாம்லங்க இது மாரி பண்ணா இவ்ளோ இதாகு அப்டி காட்டிக்கலாங்க அதுக்கு இப்ப நா அவங்களுக்கு சாம்பிள் எக்ஸாம்பிள் காட்றக்கு ஒரு சிலிண்டரு எடுத்து போய் எப்டிங்க பத்த வைக்க முடியு ங்களா நீங்க சொல்றது எப்டிங்க இருக்கு
அது ஓகேங்க இருந்தாலு பாத்தீங்கன்னா நீங்க மறுபடியு கொண்டு போய் கைபேசிய கொண்டு போய் கொழந்தைங்க இதுல போய் திணிக்கி பாக்குறீங்க
இல்லைங்க இப்ப எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்ல ஒரு டி வி இருக்குதுங்க இப்ப ஸ்மார்ட் வைர இருக்குல்லங்க செல்லுல இருந்து டிவிக்கு அனுப்புனா டிவி ஸ்க்ரீன்ல தெரியுங்க அத பாக்க சொல்லுவணுங்க
ஓ நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க கொழந்தைகளுக்கு நல்லது சொல்லி தரேன்னு நெனைக்கிறீங்க உங்க முயர்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்களுங்க
ஆமாங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு ஒன்னு சொல்லி தரலீங்க இப்ப இருந்தே அவனுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இப்ப இப்ப நம்ம எ ஒரு படிப்புக்கே போனாலு அந்த படிப்புல என்னென்ன இருக்கு எப்டி எப்டி ஸ்மார்டா படிக்கலா எப்டி எப்டி கஷ்டப்பட்டு படிக்கலா நம்ளுக்கு தெரியுங்க அதெல்லா சொல்லி குடுத்தன்னா அவ அவ பாட்டுக்கு வந்துருவாங்க ப்ரஷர் இல்லாம படிக்கலா ஜாலியா படிக்கலா சிரிச்சுக்கிட்டு படிக்கலா இப்ப நம்ம ஓட்டி வீட்ல இந்த ஓட்டி எழுதுவோ தெரியுங்களா ச அது நம்ளுக்கு சொல்லி் குடுக்கணுங்க கதை எழுதி குடுக்குறதுல இப்பத்துக்காக பசங்கல்லா சில பேர்லா அப்படியே புக்ல இருக்றத அப்படியே எழுதுறாங்க அதுங்காட்டி அவங்களுக்கு ப்ரஷரா தெரியுது நம்ம ஓட்டி ஓட் வி கதையெல்லா எழுதனம்னா அதுக்கு மார்க் இருக்கு சொல்லியே ஆவனு இல்ல நல்லா வளத்தணுங்க
ஆமாங்க இதெல்லா சொல்லி் குடுக்கணுங்க நம்ம காலத்திலையு அவங்களுக்கு புரிஞ்சுட்டு புரிஞ்சுிக்கிறதுக்காக நம்ம சொல்லி் குடுத்து வளக்கணுங்க இந்த மாரி இருக்கணு இந்த மாரி இருந்தோ இந்த மாரி இருந்தா இப்டி நடக்கு அப்டி நடக்கு எல்லாமே சொல்லி குடுக்கணுங்க
ஆமாங்க அப்புல்லா சொல்லி குடுக்கணுங்க இல்லாட்டில்லா ஒன்னு பன்ன முடியாதுங்க
ஆமாங்க ஆமாங்க எல்லாமே சொல்லி குடுத்து வளத்தணுங்க
எல்லாமே தெரிஞ்சுருக்கணுங்க அவங்க பையனா
ஆமாங்க
நீங்க என்னா
நல்லது நல்லது சொல்லி குடுங்க கெட்டதுனாலு அது இது இது பண்ணா இப்டி நடக்கு இப்டி பண்ண கூடாது எல்லாமே சொல்லி வளத்துங்க நண்பா நண்பா
நண்பா கேக்குதாங் நண்பா நண்பா லியோ படோ பாத்திருக்கீங்களா நண்பா
ஆ பாத்துருக்க பாத்துருக்கே நண்பா சொல்லுங்க நண்பா
அதுல அவோ பையன எயிட்டீன் பதினெட்டு வயசு வரைக்கு பாத்தீங்கன்னா நண்பா ஒரு இ மெயில் ஐ டி யா இருக்கட்டு எதுவா இருந்தாலு பெத்தவுங்க பாத்தீங்கன்னா கண்காணிச்சிட்ருப்பாங்க பாத்துருக்கீங்களா
ஆமா ஆமா நண்பா
அதுக்கு மேல நம்ம ஃப்ரீயா விட்ரலான்னு சொல்லிட்ருப்பாங்க
ஆமா நண்பா கண்டிப்பா கண்டிப்பா நண்பா அது வரைக்கு நம்ம கண்காணிப்பது வந்து நல்லதுதா நண்பா பெத்தவுங்க பெத்தவுங்க கடமைய பாத்தா வளர்றவுங்க வளந்துருவாங்க நண்பா நல்ல முறையா
ஆ ஆமா நண்பா பதினெட்டு வயசுக்கு மேலேயே இருந்தாலு நம்ம வந்து சுத்தி அவே எங்க போறா எங்க வரான்னு ஃபுல்லாமே கண்காணிக்கணு நண்பா நம்ம ஒரு பயத்துலேயே வச்சுருக்கணு நண்பா இல்லாட்டி தப்பு பண்ண கூடிய ஒரு ஹேபிட்லா வந்துருக்குமே இந்த காலத்துலைலா பாத்தீங்களே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க
ஆமா ஆமா நண்பா கண்டிப்பா கண்டிப்பா நண்பா அந்த மாதிரி விடக்கூடாது நண்பா
ஆமா நண்பா சேரி நண்பா நீங்க எது பண்ணிங்களா நீங்க எங்கேயு போலீங்களா இன்னைக்கு
இன்னைக்கு எங்கேயு போலங்க நண்பா நம்ம எங்கேயங்க நண்பா போற மாறி ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு மழ பேஞ்சிட்ருக்குதுங்க வெளியே போற சூழ்நில இல்லங்க தம்பிதா எங்கேயோ
அங்க
வெளியே போணும்னு சொன்னாங்க அவனய அவருக்கு கூப்ட்டு கேட்டு பாக்கணுங்க எங்க போணு எதுக்கு போணு எட்டி போணு அப்டின்னு
குளுர்லா அடிக்கலைங்களா அங்க
இங்க இப்ப லைட்டா விசு விசுன்னு காத்து அடிக்குதுங்க அ குளுர் சி கொஞ்சோ இருக்குதுங்க முன்ன மாரி வெயில் இல்லைங்க குளிர்ச்சியாதாங்க இருக்குது இப்ப
சேரி ஓகேங்க இங்க மழைல இல்ல இல்லங்க வெயில் தாங்க
நல்லதுங்க நல்லதுங்க வெயிலே அதிகமா இருக்க கூடாதுங்க வெயில் அதிகமா இருந்துச்சுன்னாவே அதுவு ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய்கள உண்டாக்குங்க மழையு பேயனு வெயிலு அடிக்கணுங்க கலந்துருந்தாத்தாங்க கலந்து இருக்குங்க ஆமாங்க
சேரி ஓகேங்க நீங்க எதாச்சு பெட்டுலா வளத்துருக்கிறீங்களா நாயி பூனை அதுக்கப்பறோ பாத்தீன்னா பறவைகள் அது மாறி எதாச்சு
ஆ வளர்ப்பு பிராணின்னு பாத்தீங்கன்னா நாங்க நாய்கள் வளத்திருக்கோங்க இப்ப எங்க இப்ப இல்லைங்க பூனைகள் வளர்த்துட்டுருக்கேங்க பூனைகள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொந்த பூனைகள் இல்லைங்க எல்லா பக்கத்து வீட்டுல இருக்குறவங்கல்லா வருங்க சாப்பாடு போட்டு வைப்போ சாப்புடுங்க அப்பறோ இங்கயே சுத்திட்டு இருக்குமுங்க இப்ப ஒரு இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்களா பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக் குட்டி ஒன்னு அப்பா வாங்கிட்டு வந்தாருங்க அதை தாங்க வளத்திட்டு இருக்கறோம்ங்க
நல்லது நல்லதுங்க நீங்க பூனைக்கு சாப்பாடு போடுறது நல்லது தாங்க என்ன நம்ம வீட்டு பூனை இல்லாம ம பக்கத்து வீட்டு பூனைக்கெல்லா சாப்பாடு போடுறீங்கன்னா அங்க உங்க மனசு வேற லெவல்ல இருக்குங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க எந்த மாறி இப்ப வளர்ப்பு பிராணிகள்லா வளத்திட்டு இருக்கீங்க
நா வந்து இங்க நாட்டு நாய் இருக்குலங்க
ஆமாங்க
நாட்டு நாய் கேள்விப்பட்ருப்பீங்க கோமநாய் கேள்விப்பட்ருக்கீங்ளோ
ஓ கேள்விப்பட்ருக்கேங்க சொல்லுங்க
ஆ அந்த அந்த நாய் தாங்க நா வளத்துட்ருக்கே
நல்லது நல்லதுங்க ஓம்ம நாய
ம் ஏன்னா அது பாத்தீங்கன்னா அந்த கோமநாய் இப்ப கோமநாயலா பத் த்தீங்கனா இப்ப அழி்ஞ்சிட்டு வந்ட்ருக்குங்க அதுங்காட்டி தா அந்த நாய் எடுத்து வளத்தி ப்ரீடு பண்ணி அத அப்டியே சேல்ஸ் பண்ணிட்ருக்குங் ஏன்னா ஒரு ஒரு இனமே அழிய கூடாது இல்லங்க இப்டி ஒண்ணு இருந்துச்சி அது இல்லாம போத் ற்றுநோய் இருக்க கூடாது இல்லங்க
நல்லது நல்லதுங்க சிறப்பான முயற்சிங்க நீங்க பண்ணது நன்றிங்க நன்றிங்கய் ஈங்க நீங்க எவ்வளக்கு வே நீங்க வித்துட்ருக்கீங்க
இப்பனா அது வந்து காசுக்காவு குடுப்பங்க ஃப்ரீயாவு குடுப்பங்க ஏனா அந்த இனப் அழிய கூடாதுன் சொல்லிட்டு நா வந்துவ் ஒரு பண்ணிட்ருக்கங்க அந்த இன அழியக் கூடாதுங்க அதாங்க மெய்ன் கன்செப்ட்டு சில பேத்துக்கு நூர்வய் குடுப்பே ஐநூறுவாய் குடுப்பே ஆய் ருவாய் உங்குளு குடுப்பே அது வந்து அது வேறங்க ஆனா அந்த இன அணியக் கூடாதுன் சொல்லிட்டு ஃப்ரீயாங் கூட குடுப்பங்க
நல்லது நல்லது நண்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இனத்த காப்பாத்துறுக்கம் போய் எடுக்குற முயற்சி வந்து மோ கா கண்டிப்பா வெற்றி அடையணும் பா இந்த மாரி ஒரு இது வந்து உங்களுக் ஒரு நல்ல ஒரு நல்ல மனிதன் சொல்லி ஒரு அவாடே உங்குளுக் குடுக்லா நண்பா ஹலோ
ஆ ஆமா நண்பா அதுதா நன்பா நம்மளோட கான்செப்ட்டு மத்தபடில்லா காசுக்காக இந்த இது ஒரு பிசினஸ்ஸா பண்றது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது நண்பா அத வந்து இப்டி ஒன்னு இருந்து அது வந்து அவ்ளோ நல்லதுங்பா அப்பல்லா வேட்டைக்கி எடுத்துட்டு போவாங்க அது ஒரு பாதுகாப்புனாலு ஒருஉ பயமா இருக்கு யி பை இப்ப எங்க நண்பா இருக்கு நாயுல ஆ ஓனர பாத்தே கொழக்கிதுக ஒருத்த இப்ப நம்ம சாப்பாடு போறா இன்னொருத்த சாப்பாடு போட்டோன்னா அதுக்கு ஃபேவரா ஒழக்கிதுங்க
ஆமா ஆமா நண்பா ஆல உண்மதா உண்மதா நண்பா
அதா நண்பா நானு இந்து மாரி ஒளச்சி குடுக்லான் சொல்லிட்டு பண்ணிட்ருக்கன்